கோமா
வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கேம்மா நீங்க எப்டி இருக்கீங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்க தோழி உங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாரு நல்லா இருக்காங்கமா
ம் சாப்டிங்ளா தோழி
ஆ முடிச்சாச்சுமா டைம் இல்லயா காபி முடிச்சுட்டீங்களா
ஆ முட்ச்ச முடிச்சாச்சு தோழி
ஆ பசங்க என்ன பண்ணிட் ருக்காங்க
பசங்க தூங்கறாங்க தோழி
ஸ் ஆமா இப்ப தூங்கிட்டா நைட்டுக்கு
அது ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து தூங்குறா பைய ஆம‌து பொண்ணு தூங்குது நைட் வந்து கொஞ்ச லேட்டா தா தூங்குவாங்க ஒரு பத்து மணிக்கு பத்தர மணி ஆயிடு தூங்கற்துக்கு
அப்டிங்ளா செரி செரிமா நாம இன்னைக்கி எத பத்தி பேசுவோ
சொல்லுங்க சொல்லுங்க
ம் ஏதாவது நம்ப நம்மளோட ஐடியாஸ ஷேர் பண்ணிக்கலாமா நம்ப
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா ஷேர் பண்ணிக்லா தோழி
ஆ எந்த மாரி சேமிப்பு எது எதுல சேமிச்சா நல்லா இருக்கு எந்த மாரி சேமிப் புகள் ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா
சேமிப்புகள் என்றது வந்து நம்ம வந்து இப்ப வர வருமானாந்தலதா நம்ம சேமிக்க முடியு இப்ப இருக்க வெலைவாசியில வந்து எல்லாமே அதிகமா இருக் அதால சேமிக்கவே முடிய மாட்டேங்குது அதுவு ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்கன்னா கண்டிப்பா அது வந்து எதுவுமே சேமிப் பண்ண முடியல இந்த பள்ளிக்கூடம் பீஸ்ஸு அதெல்லா கொஞ்ச அதிகமா இருக்கறதுனால அதுக்கு இதுக்கு எது எல்லாத்துக்கு போயுது இப்ப டியூஷன்க்கு அனுப்புனுன்னாலு கூட ஆயிர் ரூபாக்கு கம்மியா வாங்க மாட்றாங்க இதுல எங்க சேமிக்கது எல்லா வெலவாசியு அதிகமாதா இருக்கு எண்ணெய்ல இருந்து பருப்புல இருந்து எல்லாமே அதிகம தா இப்போ குறைஞ்சதுக்கு கேஸ் வெல கேஸ் வெலையும் அதிகமாயிடுச்சி
ஆமா ஆமாமா சேமிப்பு செய்யறது கொஞ்ச கஷ்டமாதா இருக்கு ஆனாலு பசங்க சின்ன வயசு யே ஏதாவது சேமிச்சு வெச்சா தா நம்பளால சேமிக்க முடியுது ம் கொஞ்சோ வயசு பெரியவங்க ஆயிட்டதுக்கு அப்பமா அவங்களோட படிப்புக்கு செலவு வந்து அதுக் கேத்த மாதிரி ஆயிடுதா நம்மளால எதுவு சேமி இருக்க முடிய மாட்டேன்து அதுவு இல்லாம இப்ப அ நெறைய என்னன்னா பக்கத்துல இருக்கிறவங்கள பாத்து இவங்களு ஏதாச்சு கத்துக்கறாங்க அந்த வயசுல வந்து பசங்களுக்கு நம்ம சொன்னாலு புரிய மாட்டேன்து யாருகிட்டயாவது இருக்கத பாத்துட்டாங்கன்னா அது மாரி எங்களுக்கு வாங்கி கொடுங்க நம்ம நெலம என்ன இதெல்லா கூட சிலர் வந்து யோசிக்க மாட்டேன்றாங்க அதுக்குதா சொல்றே பசங்கள சின்ன வயசுல இருந்தே கொஞ்சோ அந்த மாரி எல்லா சொல்லி நம்மளோட நெலமைய அவங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணு ம்
ஆமா கண்டிப்பா நீங்க சொன்னது ரொம்ப உண்மையான விஷ் வந்தா கரெக்ட் ஆனா விஷ்யோ நம்ம எப்போதுல இருந்து சின்ன வயசுக்கு சொல்லி கொடுத்தா தா நம்மளோட கஷ்டத்த காட்டிதா நம்ம வந்து வளக்கணு இந்த மாரி தா இருக்குதுஇ இவ்ளோ தா நம்ம சம்பாத்தியோ இவ்ளதா நம்ம பண்ண இவ்ளதா நம்ம பண்ண முடியு முடியு இதெல்லா நீ கே்கறது வந்து வாங்கி தர்லா ஆனா வந்து கொஞ்சோ பொறுமையா இருக்கணு நம்ம அப்டி சொல்லி கொடுக்கணு ஒரேடியா முடியாதுன்னு சொல்ல முடியாது உடனே வாங்கி தரன்னு சொல்ல முடியாது
ஆமா ஆமா இப்ப பசங்க எப்டி ம் இருக்காங்கன்னா சின்ன தோல்விய கூட அவங்களால ஏ ஏத்துக்க முடிய மாட்டேன்து நம்ம முதல்ல அவங்களுக்கு அததா நம்ம சொல்லி கொடுக்கணு நம்ம கேட்டா உடனே வாங்கி தருவாங்கன்ற அந்த எண்ணத்த மாத்தணு ஏன்னா இப்ப பாத்தீங்களா தப்பான முடிவுகள் தா நெறையா எடுக்கிறாங்க பசங்க சின்ன வயசு பசங்க தா அவங்கள ஆ தாங்கிக்கிற அந்த சக்தி அவங்களுக்கு வரமாட்டேந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே ஐயோ இல்ல அ என்ன நெனைக்கிறாங்கன்னா இப்ப வந்து அ என்னால அந்த ஏஜ்ல அனுபவி முடில என் பசங்க அனுபவிக்கிட்டு அப்டின்னு நெனச்சி இருக்காங்க பேரன்ட்ஸ் ஆனா அது வந்து ரொம்ப தப்ப தா போய் முடியுது நம்மளுக்கு முடியலன்னா அவங்களுக் சொல்லி நிதானமா சொல்லி புரிய வைக்கணு நம்ம என்ன வாங்கி வே தர வேணாம்னு சொல்லல ஆனா கொஞ்சோ பொறுமையா இருக்கலா ம்
கண்டிப்பா அது நம்ம வந்து அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து நம்ம உடனே வாங்கி கொடுத்ததால ந கேட்ட உடனே வாங்கி குத்துறாங்க அழு அழுத உடனே வாங்கி குத்துறாங்க அப் டி நெனச்சிட்டு அவங்க இன்னமு அடம் பிடிக்கதா செய்றாங்க நம்ம அப்வே வந்து இல்ல முடியாது இது இப்ப முடியாது நீ இது பண்ணு நா அது உன வாங்கி தர அப்டி நம்ம கொண்டு போயிடலா ச் நீ இது இது படிச்சு முடிச்சா நா வாங்கி தர நீ இந்த மார்க் நல்லா எடுத்தா நா வாங்கி தர அந்த மாரி நம்ம கொண்டு போயிட்டோனா அவங்களுக்கு வந்து செரி அவங்களுக்கு ஒரு ஊக்கோ குடுத்த மாரியே இருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு என்கரேஜ் பண்ற மாரி அவங்ளுக்கு இருக்குனு நெனைக்கிற
ஆமா ஆமாம்மா ம் பசங்களுக்கு அந்த மாரி தா த பணோ இல்லயா ஒரெடியா நம்ம கொடுத்தாலுமே ரொம்ப கஷ்டமா தா போது ம் ம் சின்ன சின்ன ஸ்கீம்ஸ் இதா வருது
ம்
நம்ப போஸ்ட் ஆஃபிஸ்ல சேமிக்கிறது கேக்குதா போஸ்ட் ஆஃபிஸ் போஸ்ட் ஆஃபிஸ்ல அவங்களுக்காக சேமிக்கிறது இதெல்லா ஒரு நல்ல விஷயம்மா
ம் கண்டிப்பா அதுவு நல்ல விஷயோதா இருந்தாலு நம்ம வந்து எல்லாத்திலயுமே இது பண்றதால இப்ப வாடகை வீட்டுல இருந் சேரி இதுவு பண்ணனு அதுவு பண்ணணு இப்பல்லா நீங்க பாத்தீங்களா வாடக வீட்டு வந்து வாடகன்னு வீடுன்னு போயிட்டன்னா அது சின்ன வீடா இருந்தாலு கூட இப்ப வந்து ஏழாயிரத்துக்கு கம்மியா வீடு இல்ல ஏழாயிர ரூபா எட்டாயிர ரூபாய்க்கு மேலதா போது தவிர அது கம்மியா இல்ல நம்ம வந்து இருபதாயிரூபா ஒரு சம்பளோ வாங்கிட்டு அதுல வாடக குடுக்கணு அது வீட்டு செலவுகள் பாக் கண்ணு அது இல்லாம தண்ணிக்கு அதுக்கு இருக்கு சொல்லிட்டு அது ஃபுல்லா போயிறதுனால நம்ம சேமிக்கிறதுக்கு நமக்கு அது இதுவு ஆகமாட்டிங்குது சேமிப் போடணும்னு சொல்லி கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி வந்து இப்ப சேமிக்கணு நம்ம போட்டுட்டோனா எப்டியோ செலவுகள்ல அதுவு ஒரு செலவு சொல்லி நம்ம போட்டுட்டோனா அது தானா சேர்ந்துட்டோ அதுவு நல்ல ஒரு யோசன தா நீங்க சொல்றது
எங்கமா ம் ம் அந்த மாரி பசங்க பேர் மேல போட்டுட்டா நாளைக்கு அவங்க படிக்கும் போது ஏதாவது யூஸ் ஆகு இல்லயா
கண்டிப்பா கண்டிப்பா நானு ஒன்னு போட்டுதா வெச்சு அ எய பையனுக்கு எல் ஐ சி லதா போட்டுதா வெச்சிருக்க ஆ அது மாசோ மாசோ போடுறது தெரியமாட்டங்குது அது அக்கௌண்ட்ல வந்துட்டு அப்டியே போயிடுது சரி அது நாங்க எடுக்றது இல்ல யூஸ் பண்ணறது அந்த அக்கௌண்ட்ல வந்து அப்டி போய்டுது காசு
பரவாயில்ல மாத ஆனா ஏதோ ஒரு டைம்ல் இருக்கு இல்லையானா ஆ அது ம் அதுவே தெரியாது இப்ப பெண் பெண் பிள்ளைங்களுக்கு வந்து போஸ்ட் ஆஃபீஸ்ல நல்ல இது இருக்குமா
ம் ம்
ஆ அந்த மாரி ஆட் ஆ அது தெரிஞ்சிக்கிட்டு போடுங்க தமிழ்நாடுல தா நா கேள்விப்பட்டிருக்க பெண் பிள்ளைகளுக்கு இருக்கு இருக்கு ஆ அப்டின்னு சொல்லிட்டு நா ஒரு ஆ மா வருஷோ வருஷோ ஒரு அமௌண்ட் கட்ணோனா அவங்க ஒரு எயிட்டன் இயர்ஸ் அப்டி வரும்போது அவங்களுக்கு வந்து அவங்க ஸ்டடிஸ்க்கு எதுக்கோ ஒன்னு கைக்கு வர மாரி இருக்கு
க்கா இப்போ நெறைய ஸ்கீம் வந்திருக்குது இப்போ கூட போஸ்ட் ஆஃபீஸ்ல தா வந்திருக்கனு நெனைக்கிற பெண் குழந்தைகள் நெறைய வருது ஆமா ஆமா வருது தோழி கண்டிப்பா நீங்க சொன்னது உண்மதா
ம் அந்த மாரி ஏதாவது ட்ரை பண்ணுங்கமா
ம் செரிங்க தோழி நா பா நா ட்ரை பண்ற தோழி
ம் எ நா ஏய சொல்றன்னா என்னால அந்த டைம்ல என்னால பண்ண முடியல எய பசங்களுக்காக அதுக்கு தா நா யார் பேசினாலுமே அவங்க அவங்கிட்ட நா சொல்லிருவ நீங்கள் ஃபர்ஸ்ட்டு நீங்க ஆயிர ரூபா சம்பாதிச்சாலுமே சேரி அது நூறுரூபா தனியா எடுத்து பசங்களுக்கு போட்டு வச்சுருங்க அது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு யூஷா இருக்கும் அப்டின்னு சிட்டா அப்டின்னுட்டு
கண்டிப்பா நானு வந்து அதுக்கு தா தோழி முத ஒரு ஒரு வருஷசக்கு முன்னாடி ரெண்டு வருஷக்குக முன்னாடி வந்து சேரி நம்மளுக்குன்ன ஒரு சம்பாத்தியம்இருக்கணுமே நம்மளுக்கு நமக்கு ஏதாதவது தேவன்னா நம்ம போய்யாருகிட்டயு கேக் பண்ண முடியாது பண்ண முடியாது சொல்ட்டு இந்த வீட்லே இந்த நைட்டி அதெல்லாம் விப்பாங்க தெரியுமா ஆ இன்ஸ்டால்மெண்ட்ல நைட்டி இந்த பாவாடை அது நான் பண்ணிட்டு தான் இருந்தேன் அதுல கொஞ்சம் சேமிக்கலா சொல்ட்டு ஆனா வந்து அது வந்து அதுல வந்து எதுமே அதிகமா வர மாரி தெரில நம்மளுக்கு அலைச்சல் தான் அதிகமாவுது அப்பறமா இவுங்க இன்ஸ்டால்மெண்ட் இன்ஸ்டால்மெண்டட் நம்ம வந்து அதிகாரமும் வந்து கேட்க முடியாதுல கண்டிப்பா கூப் ஆவனும் அந்த மாரி கேட்கவு முடில அதனால விட்டுட்டே நானும் அது அது அப்பனடியே விட்டாச்சு அந்த பிஸ்னஸ் அப்டியே விட்டாச்சு குழந்தை பொறந்துச்சு டெலிவரிக்கு அப் பறோ அவங்க குழந்தைய வச்சிட்டு முடில அப்டின்டு சொல்லிட்டு அப்டே விட் டாச்சு அந்த பிஸ்னஸ் நான் பண்றதே இல்ல நானும் இ எ
மத்தவங்க வந்து நம்மளுக்கு கிடைச்சாவே போதும் இவங்க மறந்துருவாங்க அப்டின்னு நினைச்சு நிறைய பேர் கடன் வாங்கிட்டு எடுத்துட்டு போறாங்க
கண்டிப்பா ஆனா நம்ம வந்து யாருக்கும் ஏமாத்தனும் நினைக்க மாட்டோம் நம்ம வந்து யாரு நம்ம அடுத்தவங்க காசு நமக்கு வேண்டாம் நம்மல்தும் யாருக் கும் குடுக்க வேண்டாம் நம்ம அப்டித்தான் நினைக்கிறோம் ஆனா எல்லாருமே அப்டி நெனச்சிட்டா யாரும் யாரையும் ஏமாத்த மாட்டாங்கள
ஆமா ஆமா மனம் வந்து எல்லாருக்கும் வரணும் இல்லையா
கண்டிப்பா வரணும்
அந்த மாரி யாரும் இல்லமா ம் எனக்கு இன்னிக்கி எவ்ளோ மீறுது நான் இவ்ளோ எவ்ளோ மீத்திக்கிட்ட இ இதுதான் யோசிக்கிறாங்களே தவிர நான் நறைய பிஸ்னஸ் அப்டின்டுனாலே இப்ப அதுதான் பாத்தீங்களா இப்ப தெரிஞ்ச கடையா இருந்தா பத்து ரூபாய் கடன் நிக்கிறாங்க அதே நீங்க டிமாட்டோ இ இல்ல இந்த மாரி எங்கயாவது ரிலையன்ஸ் ஷாப்புக்கு போனிங்கனா நான் ஒரு ரூபாய் கூட வைக்க சொன்னா அங்க வச்சுட்டு வராங்க
கண்டிப்பா இன்னும் அங்கெல்லாம் வந்து பேக்குக்கு இந்த கவர்ருக்குல்லாம் கூட காசு குடுக்கனா கூட குடு த்துட்டு வராங்க இதுவே இந்த ரோட்டு கடைகல்லாம் கூட அவங்க வந்து பார்கின் பண்ணி அதன் வெல இது பண்ணு அவுங்க சொல்லுறத கம்மியா தான் சொல்லுவாங்க ஆ இந்த மால்களைவிட அதையும் விட இவங்க கம்மியா கேட்டு அவ்ளோ சண்ட போட்டு அது அசை ஏன் அவங்க சொல்ற விலையிலே வாங்கிட்டா என்ன ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வண்டியிலேருந்து அதே அங்க இருந்து எங்கிலிருந்து எடுத்துட்டு வந்து விக்கறாங்க
நானும் அதுதான் எனக்கு தெரியாது என் வீட்டுக்கார கேட்டேன் இப்ப அவங்க எல்லாம் கட வச்சிருக் காங்க அப்ப அதுல வரது அவங்களுக்கு லாபம் தான இல்ல அவங்களும் நிறைய பேர் க்கு பங்கு கொடுக்க வேண்டியதா இருக்கும் ஆ இப்ப போலீஸ் இந்த மாரி யாராவ் வருவாங்க அவங்கல்லா
அந்த மாரி வரதான் செய்றாங்க ஏன்னா எங்க வீட்ல கூடவே எங் மாமனார் எங்க வீட்டுக்காரு வந்து அந்த மேஜிக் தலைமகள்ல வந்து இந்த ரோட்லதான் கட துணி கட தான் போடுவாங்க அப்போ வந்து அவங்களுக்கு வரவங்களுக்கு அதை சொ அவங்களுக்கு குடுக்கறதுக்கு கரெக்டா ஆய்டுச்சு போய்ட்டுருப்பாங்க அது
அதா அதான் அந்த மாரி எல்லாம் வாங்கிட்டு இது பண்றவங்க சரி எல்லாரும் சொல்லல ஆனா சிலர் அந்த மாரி இ இருப்பாங்க ம் ம் அதனால எந்த பிசினஸாஸ் இருந்தாலும் கஷ்டமா இருக்கு அப்டின்னு பார்த்த சேரி படிக்க வச்சு பசங்க நல்ல வேலைக்கு போறாங்களான்னு பார்த்தா அப் அவங்க அதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றாங்க அ குறைவான சம்பளம் தராங்க இப்ப இருக்குற இதுல
குறைவான சாம்பளம் வேலை அதிகமா வாங்குறாங்க அதுவும் இல்லாம இது எல்லாமே அவங்க சொல்ற மாரி கேக்கணும் அவங்க சொல்ற மாரி நடந்துக்குனும் அவங்க சொல்ற மாரி தான் இருக்கணும் இதுவே நம்ம பிசினஸ்ன்னு வந்துட்டா நம்ம இஷ்டப்படி இருக்கலா நா ப நஷ்டமோ லாபமோ நம்ம பாத்துக்கலா அந்த மாரி
அப்டிதா இருக்காங் ஆனா அதாங்மா நம்ப யாருக்கு கடன் குடு தெரிஞ்சவங்களா இருந்தாலு சரி நம்ம முகோங் குடுத்து கடன் இல்ல அப்டின்னு தா சொல்லணு இல்லை குடுத்தமா பாக்கணு அவங்கள் ட கேட்டு வாங்கிடணு போனா போகட்டு இப்ப வந்து நெறய வெறுப் ப ஏத்தி விட்டுட்டு ப அட போடா நீ தரலனா போது இப்போ நம்ப லேடிஸ் வந்து நம்ம கேட்டுட்டு ருப்போ ஆனா ஜென்ஸ் வந்து எப்டினா கொஞ்சோ வெறுப்பேத்துனாலே போடா உ காசு எனக்கு எதுக்கு அப்டின் விட்டுட்டு வ
ஆமா அப்டி விட்ருவாங்க நம்மனா கூட நம்ம கூட நம்ம கூட அதிகாரமா கேக்க மாட்டோ அப்டி தெரிஞ்சவங்க கிட்ட கூட அவங்களாவே குடு க்குற மாதிரி நம்ம கே விட்டுட்டா பரவால்ல அவ அவங்கலா குடுக்குறாங்கலா பாக்கலா அப்டின்ட்டு தெரிசவங்க கிட்டயே நம்ம போய் நீ குடுக்கணு இவ்ளோ குடுக்கணு அவ்ளோ குடுக்கணு நம்ம கேக்கவு மனசு வராது
ஆமா ஆமாம்மா அதெல்லா தெரிஞ்சுட்டுதா நெறைய பேரு ரொம்ப ஆ நம்ம ஒன்னு வியாபாரம் பண்ணினா னா நல்ல திறமை இருக்கணும்மா பேச்சு திறம இருக்கணு நம்ம திருப்பி கேக்குற திரமா இருக்கணும் கண்டிப்பா அது இல்லன்னா மட்டு நம்ளால எந்த தொழிலுமே பண்ணவே முடியாதுமா நா ஒரு நேரோ ஒரு பொடவைய வித்துட்டு அந்த பொடவ காசு இது வரைலயு வாங்கல கிட்டகிட்ட பத்து வருஷோ ஆகுது தெரியுமா
ம் அதுதா நம்ளுக் அந்த மாரி வரமாட்டேங்குது உடனே நம்ளுக் அதுக்குலா அவங்க பழகி இருக்கணு மேடோ தோழி சரிங்க தோழி அழைப்ப ஏற்றுப் பேசுறதுக்கு ரொம்ப நன்றி மீண்டும் அழைக்கிறே நன்றி தோழி நன்றி வணக்கம்